இலங்கோ
ம் ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
ம் நா வந்து உக்கார்ந்து இருக்க
ஓ எங்க உக்கார்ந்து இருக்கீங்க
ஹால்ல
ம்
ஹால்ல உக்காந்துட்டு ஒர்க் பண்ற ஆப்பர்ட்டி இருக்குல்ல நாய்குட்டி சாப்புட்டுச்சு அதுக்கு சாப்ட்ட உடனே அத தட்ட கழுவிட்டு தண்ணி வச்ச
ஓ சரிங்க சரிங்க ம்
எனக் ஃபோன் பண்ணாரு ஐட்டா இருப்பாரு ஒல்லியா அவர் ஃபோன் பண்ணாரு
நான்
பண்ணி ஒரு உதவி பண்ணு அப்டின்னாரு என்னடா உதவி அப்டினு கேட்டதுக்கு ஒரு அஞ்சற மணிக்கு எழுப்பணு காலைல
அ
வேலைக்கு போனு அப்டின்னு அ
ஆ
ஃபஸ்ட் டே ஜாயின் பண்றாறா வேல
என்ன வேலைக்கு போறாங்களா
ஆனா நா கேட்கல நா உங்களுக்கு ஃபோன் பண்ணுன்ற அவசரத்துல நா டக்கு டக்கு சேரா ஆஃப் பண்றன்டா ஆஃப் பண்றன்டா அப்டின்ன போய் நெனச்சிட்ட
அஞ்சர மணிக்கு எழுந்து என்ன வேலைக்கு போறாங்க
அஞ்சர மணிக்கு எந் ரெடியாயி அவங்க வேலையில ஜாயினிங்கன்றதால ஏழர மணிகல்லா அங்க இருக்கணுமா அவன் ஒரு ஆர்ர மணிக்கி எல்லா ரெடி ஆயிட்டுன்னா ஒரு ஒண்ணு அவர்ல டிராவல்ல போற மாரி நெனைக்கிற
ம் சரிங்க சரிங்க
ம்
கேக்குதா
ம் கேக்குது கேக்குது
ஹலோ ம் கால் வந்துது எனக்கு
அப்டிங்களா ம் உங்க வீட்ல ஃபங்கஷனு இன்னக்கி உங்க வீட்ல ஃபங்க்ஷன் போய்ர்க்காக எங்க வீட் ஃபங்க்ஷன் பேய்ருக்காங்க அங்கேருந்து வன்டாங்ளா
இல்லயே இன்னு வரவே இல்லயே அவுங்க
அப்டிங்களா
ம் நானு உங்கள நம் ப்டி எதுமே சாப்பாடு வாங்காம வெயிட் பண்ணுவேக்க
பாத்திங்களா நீங்க அப்பவே நீங்க ஒரு கேப் ஏதாச்சு போட்டு இருந்திங்னா அங்க வந்துர்ருப்பாங்க
எங்க நாதேன் எங்க அப்பா வச்சுட்டுருந்தாரு எங்க அம்மாட்ட ஃபோன குடுக்கவே இல்ல நா என்னங்க பண்றது
ம் ம்
எனோடைய ஃப்ரெண்ட்டு ஒருத்தவங்க வந்து சேரி செட்டுல அவ ஆரம்மிக்கிறோ ரப்பிடோ வந்து வேலைக்கு போறாங்க
செலுவி
ஆ அவுங்க வந்து எனி நைன் அவரா பத்தொம்போது சால்ரியா
செல்வி
போய்ட்டு இருக்காங்களா அவுங்க அதா அந்த பேக் பண்றதுதா நெனக்கிற
பேக்கிங் ஒர்க்கா அவ்ளோ அதிகமாவா குடுக்றாங்க
ஆமா அதுதான் சொன்னாங்க
அதாவுது அவுங்க வந்து அ த்ரீ டூ டுவல்லு போலா இல்ல மார்னிங் நைன் டூ சிக்ஸ் போலா ஒன்பது மணி நேரோ அவுங்க சூஸ் பண்ணி போய்ட்டா பத்தொம்போது
ஆமாங்க
சூப்பரா இருக்கு ஆனா அது வந்து நீங்க சொல்லும் போது உங்ளுக்கு ஈஸியா இருக்கு அவுங்க வேல செய்யறவங்கள எனக்கு நெறைய பேரு தெரியு
ஆமா ஆமா நா சொன்ன என்னோடைய து இன்னொரு ம் நண்பர்கிட்ட வந்து நா சொன்ன இந்த மாரின்ட்டு அவுங்களும் சொன்னாங்க ம் சொல்லுங்க சார்
பாத்தீங்கன்னா அவனுங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாரி கேக்கத்துக்கு போ ஆ கேக்குது
ம் சொல்லு
அது கேக்கும் போது நல்லாதா இருக்கு ஆனா வந்து ரொம்ப கஷ்டோ அது ஒன்பது மணி நேரம் யா தொடர்ந்து ஓடினே ஓடினே இருக்கும் ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் கெடைக்காதா தொடர்ந்து ஓடின்னே இருக்கற மாரி இருக்குமா அது ஒன்பது மணி நேரம் நம்ம மாச ஃபுல்லா பண்ணணு குடிக்கல பண்ணும் போது அது கண்டிப்பா அது உடம்பு அவங்க அதா சொல்ராங்க
ஓ ஆமாங்க ரொம்ப நேரோ அது வந்து விட்டு விட்டு வராது உ உடனே உடனே வந்ததுனால போய் தேடி கண்டுபுடிச்சு எடுத்துட்டு வந்து பேக் பண்ணி குடுக்கணு ரொம்ப கஷ்டமான வேல தா
ஆமாமா ஆமா அதுவு இல்லாம வந்து அத வந்து ஐ பி எம் னு ஒண்ணு வைக்கணுமா அது வந்து அத மெயின்டென் பண்றதுக்கே நம்ம நம்ம அந்த ஆர்டர் வந்து புக் புக்கிங் ல வந்து வெயிட்டிங்லயே வைக்க கூடாதா அந்த ஒரு புக்கிங் வந்துச்சுனா டக் புக்கிங் ல வந்து டக் டக் டக் டக்குனு போட்டுனே இருக்கணுமா அந்த புக்கிங் ல எத்துனே இருக்கணுமா அது வந்து பெண்டிங் ல இருந்தாலு சேரி சேரி இதுல இருந்தாலு சொல்லி புக்கிங் எத்து எத்து எத்து எடுத்து போட்டுனே இருக்கணுமா அது வந்து எப்பயாச்சு ஒரு சில டைம் லதா ஆர்டரே இல்லாம ஒரு அஞ்சு நிமிஷ உக்காருவாங்கலா
ஓ
ம் அப்டிலா சொல்லிருக்காக ஏங்கிட்ட
ஆமாங்க ரொம்ப கஷ்டோ தொடந்துனா அவங்களு சாப்புடுணு
ஆமா அதுக்கெல்லா பிரேக் குடுத்துருவாங்கலா ஆ சாப்படறதுக்கெலா பிரேக் குடு குடுத்துருவாங்கலா ஓரு சின்னதா ஒரு பத்து நிமிஷோ டீ பிரேக் மாரி குடுத்துருவாங்கலா அத தவிர்த்து மிச்ச எல்லாமே நம்ம பண்ணனு
ம் ரொம்ப கஷ்டோன்தா ஆனா வேர்குற மாரி இருக்கு கஷ்டமாதா இரு க்கோ ம்
அங்கையு ப்ரீசர் ரூம்னு ஒண்ணு இருக்கா அங்கதா இந்த அந்த ரொம்ப ப்ரீஸ் பண்றது அந்த சிக்கன் வேற க்கட்டு ஏதாச்சுமா இருக்கட்டு ஐஸ் பேக்கா எதாச்சு இருக்கட்டு ஆ நம்ப ரொம்ப கூலிங்கா இருக்கற இடத்துலதா பிரிட்ஜில வைப்போல இத மாரி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற பொருள் என்னன்னமோ அதுக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜு மேரி ஒரு பெரிய ஒரு ரூமே இருக்குமா கூலிங் ஏரியா ஃபரீஸிங் ரூம் அது உள்ளதா அப்டியே கால் எடுத்து வச்சாலே அப்டியே உறஞ்சு போறமாரி இருக்குமா அவங்ககிட்ட தா நெறைய ஆர்ட்ரு அங்கருந்து எடுத் எடுத் எடுத்து போடணுமா
போ
ம் அது வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ட்ஸ்டா பண்ணு போது நம்ளுக்கு தெரியாது நம்ம இஷ்டதா ஆ நம்ம வந்து ரெண்டவரோ அ நாலவரோ போயிட்டு போயிட் டு நம்ம செட்டுட்டு வந்துர்லா
ஆமா
அதே மாரி இந்த மாரி நம்ம ஃபுல் டைம் ஒர்க் கெலா இந்த ஒம்போது மண்ணேரோ தொடர்ந்து வேல பண்ணும்போது வந்து அவங் அவங்க நம்ளுக்கு அதிக பண்ணுவாங்களா அத பண்ணு நம்ம வந்து ஆ ஆர்டரு அட்ச்சினேருப்போமா திடிர்னு அத இங்க எடுத்து வச்சட்டு போய் நீ வந்து டீ போடு
ஓ
பேக்ரவுண்டு கேக்குதா நா பேசுறது எனக்கே
கேக்குதா
ஆ இப்போ இல்ல இல்ல இப்பயு ஓகே இல்ல
நா பேசுறது கேட்குதா உங்களுக்கு
ஆ நீங்க பேசுறது எனக்கு கேக்குது ஆனா நா பேசுறது எனக்கே கேக்குது
இப்ப
கேக்குதே
என்னன்னு தெரிலயே எனக்கு க்க ஒரே நிமிஷே இப்பகேக்குதா ஹலோ என்னாச்சு ஆமா ஆமா எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதா கேக்குதா இல்ல அப்றோமா அவுங்கட பேசி பாப்போ ஓ ஓகே ஓகே நீீங்க சொல்லுங்க
ஆ அதுதா பாத்தீங்கன்னா அது வந்து இதுல வந்து திடீர்ன்னு வ ஆ அடிக்கிட்டேருக்கு போது அத பண்ணுன்னுவாங்கலா பெருக்க சொல்வாங்கலா தொடைக்க சொலுவாங்கலா ஆ அத மாரி ஃபுல்டைமா போம்போது அத வந்துக்கூட நம்ம பேக்கிங் மட்டு வேல இருக் ஆமா அங்க இருக்கிற எல்லா வேலையு நம்மதா பாக்குறா மாரி இருக்குமா இதே நம்ம வந்து ஃப்ளெக்ஸ்ஸுனு போம்போது வந்து நம்மள எதுவுமே கேக்க மாட்டாங்க நம்ப இஷ்டப்படி போயிட்டு நம்ப பேக்கிங்டச்சிட்டு பேக்கிங் பண்ட்டு நம்ப டைமிங்ல நம்ப கெளம்பி வந்துர்லா
இப்ப வந்து அவங்களுக்கு வந்து எத்தன ஆர்டரு எத்தன பொருளுன்ற கணக்கு இல்லல்ல ஃபுல் டைம் போறவங்களுக்கு
சேரி என்னதா அப்றோ நீங்க என்ன பண்றீங்க சாப்டீங்களா
ஆ சாப்படலங்க இன்னு சாப் பிட்ல நானு சாப் புட்னு இனிமேதா அதா நா கேட்டனே இப்போ
சரியாயிருச்சி மேம் சேரி என்னன்னு
ஃபுல் டைம் போறவங்களுக்கு இத்தன ஆர்டரு எடுக்கணு அப்டின்ற கணக்கெல்லா இல்லல்ல இத்தன எடுக்குற கணக்கெலா
ஆமா ஆமா அதெல்லா இல்ல அவுங்க அவுங்களுக்கு ஆர்டரே எடுக்கலனாக்கூட தா பரவாயில்ல அவங்களுக்கு மாச சம்பளோ வந்துரு ஆனா ஃப்ளெக்ஸ்சு போறவங்க ஆர்டரு எடுத்தாதா காசு இதுதா டிஃப்ரெண்டு
ஓ ஆமா அது அது கொஞ்சோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்னு தா ஆனா ம் ஆனா வந்து நீ ம்
அப்பப்ப வந்து மாத்தினே இருப்பாங்கலா அ அ காசு அதுக்கான காசு இப்ப இந்த வருஷ் செஞ்சா ஒரு சில டைம்மு ஐநூறு ரூபா எதுகாது குடுப்பாங்க ஒரு சில டைம் எறநூறு ரூபா குடுப்பாங்க இந்த மாரி மா வேரியேட் வேரியேட் பண்ணி இது பண்ணுவாங்க
ஓ அப்டிங்களா ஓ ஓகே ஓகே
சிலமே நம்புளுக்கு பிளஸ்சு மைனஸ்சு ரெண்டுமே இருக்கு
ஓ
அது எப்டி யூஸ் பண்ணி நம்ம காலேஜிக் போற பசங்க வந்து ம் காலேஜ்க் போற பசங்க பிளஹ்கி பிளஸ் ஆ ஃப்லெக்ஸ் யூஸ் பண்ணிக்லா சும்மா வீட்ல படிப் பு முடிச்சுட்டு கொஞ்சோ வேல தேட்றவங்க வேற கடைக்குறதுல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு நெனக்கிறவங்க காஸ் சேத்து வக்கணு நெனகிறவங்க இந்த மாரி ஃபுல் டைம் போய்ட்டு இந்த மாரி சம்பாரிக்கலா அதுலயே பார்ட் டைமு இருக்கு ஆறு மணி நேரம் செஞ்சா பத்தாயிரமோ சம்திங்
ஓ ஓ
ம்
அப்ப அவங்க ஃப்ளெக்ஸா போகாம அந்த மாரி போலால ஒங்க ஃப்ரெண்டு
ஆ அப்டியு போலா அப்டி அது வந்து நா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டே அது என்னன்னா அவ அவுர வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க அவரு நா அவரு எனக்கு என்ட்ட குடுத்து கிரியேட் பண்ண சொன்னாரு நான வந்து ஃப்ளெக்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்டே அதோடலம அப்புறோ பார்ட் டைம் ஓர்க்கா மாத்த முடில அதனால அவரு ஃபெளெக்ஸ்ஸே எனக்கு ரொம்ப நல்லாருக்கு அதுலயே நல்ல வருமானம் வருதுன்னு அவரு போயிட்டுருந்தாரு ஆ பார்ட் டைம் போனா எனக்கு வந்து எல்லா நெறைய வேல வாங்குறாங்க என்னோட வேல இல்லாம வேற வேலலா வாங்குறாங்க அட்டி போடுன்றாங்க மேல இருக்குறன்றாங்க திக்குண்றாங்க அதல்லா பண்ண சொல்றாங்க எனக் க்கு எனக்கு அத விட இது புடிச்சிருக்குன்ட்டு இவரு இது கண்டினியூ பண்ணாரு
ஓ இப்ப நின்னுட்டாரா இல்ல அங்கதா வேலைக்கு போயிட்ருக்காரா அவரு
இப்ப வந்து அவரு அங்க ஆப்லயே நம்பளுக்கு வந்து காமிக்குமா இத் இத்தன இந்த ஸ்லாட்டுக் குலுள்ள குடுக்குறாங்க அப்டின்டு அந்த மாரி அதிகமா எதாச்சும் காம்சிதுனா அந்த ஸ்லாட் மட்டு அவரு புக் பண்ட்டு போவாரா அப்டி கம்மியா காம்ச்சிதுனா போமாட்டரா அவர் வேற வேலதா தேடிட்டுருக்காரு பார்ட் டைம்ல செரி நம்ப அப்புறோ பேசுவோ